கேக்குது ஹலோ கேக்குதா ப்ரோ ஆஹ் ஆஹ் நல்லா கேக்குது நல்லா கேக்குது ஆஹ் ஆஹ் கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ
காலையில
காலையில அது இன்னைக்கு இப்போ இட்லி ஏதாவது வரும் ப்ரோ அதாவது ஒரு ரொட்டேஷனல் கிடையாது காலையில எதனாலு மாறி மாறி வரும் மதியம் ஒரு பிக்ஸ்டா வரும் காலையில ஒரு நேரம் இட்லி வரு ஒரு நேர ஆ ஏதாவது புளி சாதம் இந்த மாரி ஏதோ ஒண்ணு வரும்
ஓ சேரி சேரி மதியமு உங்களுக்கு ரூம் கொஞ்சமா சாப்பாடு
ஆஹ் மதியம் அங்க க அம்மணி அங்கியு வந்துரு கம்பெனிலருந்து ஒரு ப டூ மினிட்ஸ் நடந்து போற தூரத்துல தா ரூமு வந்து எடுத்துக்கணு நம்ம எடுத்துக்கணு பார்சல் மாரி வந்து ஆமாமா எடுத்துக்கலா எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கலா ஆஹ் இங்க உள்ளயே கேண்டீன் இருக்கு இங்க ம இது இருக் க்கு அங்கயே உக்காந்து சாப்டறானாலு சாப்டலா இல்ல ரூம்ல எடுத் து போய் சாப்பறனாலு சாப்பலா அது நம்ம விருப்போ
ஓ சேரி மத்தபடி ஆ நைட் நைட் ஷிப்ட்னாலு அளோ பண்ணுவாங் அதெல்லா மதிய வந்து சாப்பி
ஆ ஆமா ஆமா ஆமா நம்ம மூனு ஷிப்டக்கு எடுத்துக்கலா புரோ நீங்க நைட் ஷிப்ட்னாலு சரி பகல் ஷிப்னாலு சரி எந்த ஷிப்டோ ஆனா மூனு நேரத்துக்கும் சாப்பாடு வந்துரு நம்மளுக்
ஓ செரி செரி அதனால ஒண்ணும் பிரச்சன இருக்காது ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
நாளைக்கு எழுவ ரூவா
ஆ சேரி சேரி மூணு நேரத்துக்கு ம் ஆ அ இதுவே உங்களுக்கு அப்டி சொல்லி அதுவே போயிரு
ரெண்டாயிரத்தி நூறுவா வந்துரும் ஆமா வெளிய சாப்டுறதுக்கு இது பரவாயில்லப்பா ப்ரோ வெளிய சாப்ட்டா கொறஞ்சது ஃபோப்பல்லா வெளிய இருக்கிற இந்த சிலிண்டர் ரேட்டு அது இதுன்னு வந்ததுக்கப்பறம் இப்பல்லா சிக்ஸ் தௌசண்ட் குறையா சாப்ட முடியாது
ஆமாக்கா
ஆமா ஒரு தோச வாங்கினாலே இப்பல்லா ஐம்பரூவா இருன்றாங்க தோச மட்டும் சாப்பிடுவோமா நம்ம அதுல்ல நைட்டு அதிக போய் ஒரு வெரைட்டி ரைஸ் சாப்ட்டா அறுவரூவா
அருவ ரூபா ஆமா நைட்ல்லா போனா ஏதாச்சும் ஒண்னு முட்ட இட்ட சாப்டாம ஆமா ஆமா அது தாரளமா வந்துரு டூ ஹண்டர்ட் தாராளம் வந்துரும் அதுக்கு இது ஏதோ பராவால்ல அப்படின் இந்த மாரிதா இப்போ இருக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா அது அதுக்கு செரி இவிங்க கொடுக்குற செவன்டி ருபீஸ்னா மூணு வேலையும் சாப்பாடு வந்துடுது நம்மளுக்கு வேலையு மிச்ச
ஆமா ஆமா என்னைக்காச்சு ஒரு நாள் நமக்கு புடிச்ச புடிச்ச மாரி என்னைக்காச்சும் ஒரு நாள் சமைச்சு சாப்ட்டுட்டு
அதா அதா என்னைக்கா ஒரு நாள் மட்டு நம்ம நான்வெஜ் இந்த மாரி எடுத்துக்கூட சமைச்சு சாப்பிட க்கலாம்
ம் ஆமா ஆமா ஆமா ம் இல்லன்னா வெளிய எங்க போனா கூட ஏதாச்சு ஒன்னு சாப்ட்டுக்கலா ம் டெய்லியுந்தா வெளிய சாப்ட்டா அது செட்
செட் ஆவாது இல்ல ப்ரோ நா முன்னாடில்லா சாப்ட்டு பாத்த அங்க வெளிய எல்லாம் ரேட்டு அதுவு இல்லாம ஒடம்பு போயிடும் புரோ சுத்தமா இப்பலா வெளிய இருக்கிற ஃபுட் என்ன எல்லாமே அஜீனமோட்டோ டேஸ்டுக்காக சமக்க ஆரம்பிச்சிட்டாங்க
அத டேஸ்ட்டு குடுக்கன் ஏன்னா கட ஃபுல்லா நெறைய ஆயிடுச்சுல்ல இப்ப
ஆமா ஆமா ஆமா
சேரி ஓகே அப்பிடின்னு சொல்ட்டு அஜினோ மோட்டாவ போட்டு அந்த டேஸ்ட்
அஹ் அந்த டேஸ்ட்டுக்காக தா சமக்கிறேனே தவிர யாரும் நல்லா குவாலிட்டியா குடுக்கணும்னு சமைக்கிறது இல்ல
ஆமா ஆமா மக்களுக்கு எதும் பாதிப்பு வரக்கூடாது அப்பிடின்ல்லாம் நெனக் கிறது கெடையாது சேரி நமக்குத் தேவ நம்ம வியாபார வேணும்
அவ்ளோதா அது நம்ம பெரியாளுங்க சாப்ட்றனா சின்ன கொழந்தைங்க சாப்டறதயுமே அப்டிதா விக்கிறாய்ங்க சின்ன கொழந்தைங்க சாப்ட்றதுன்னு தெரியுது இந்த நெறைய பாக்குறமே நம்மலே நியூஸ்ல இப்ப அந்த ஷவர்மா இந்த மாரிலா சாப்ட்டு சின்ன கொழந்தைங்க எறக்குறது இந்த மாரி அப்ப எவ்வளோ இதா வக்கிறாங்கன்னு பாருங்க அந்த பழைய சிக்கனு நம்மளுக் தெரிய மாட்டேது ஆசதா
ஆமா எல்ல ஆஹ் அவெய்ங்கெல்லா சாப்டுறாய்ங்க அப்ப நம்பளு அது சாப்ட்லா அப்டின்
அதா அதா அதா அதா சே எனக்கு தெரிஞ்ச சின்னப் பிள்ளைங்களுக்கெல்லா முடிஞ்ச அளவு ஜங்க் ஃபுட்ஸ கொறைக்கிறது நல்லது
உம் ஆமா அத் எங்கிட்டு ஜங்க் ஃப்ரூட்ஸ் தானே அவங்களோட ரொட்டீன் லைஃபே ஆயி போச்சு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸு இருக்கு அ ஸ்கூல்ல வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொன்னா கூட ஜங்க்ஃபுட்ஸ் அலவ்டு இல்ல அப்படின்னு சொன்னாளே ஏதோ பழங்கள் கொண்டு போவாய்ங்க எதாச்சு கொண்டுபோவாய்ங் யே அப்பற ஸ்கூல் விட் வந்த ஒடனே ஏதாச்சு ஜங்க்ஃபு ஃபுட்டு தா வந்த ஒடனேயே
அதா அதா அதா ஜங்க் ஃபுட் வாங்குனாலுமே அன்னன்னைக்கு ரெடி பண்ற மாதிரி ஃபுட்டா வாங்கிடனும் போ இப்ப இந்த சவர்மா அந்த மாதிரி இதெல்லா செல எடத்துல சிக்கன்ல்லா அந்த ஃப்ரோஸ் பண்ணி விக்கிறாங்கல்ல இது பண்ணி வச்சு அடுத்த நாள் எடுத்து சமைக் றது இல்ல ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சு அப்பிடியே ஃப்ரி இதுல ஃபிரீசர்ல ஃபிரட்ஜுல வச் ச்சு அடுத்த நாள் சமைக்கிறாய்ங்க அந்த மாரி பண்ணுவ அந்த மாரி இதக் கொறச்சாலே பரவால்ல பெரியவங்களுக்கு ஒத்துக்கு ஏதோ ஒண்ணு சரியாயிடுன்னு சொல்லலா சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஒத்துக்காது சின்னதுன்னா கூட ஃபுட் பாய்சன் அந்த மாரி வருதுல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா ஒத்துக்காது அவங்களுக்குலா வந்து என்னடா அப்பிடின்ற மாரிதா வந்து இதா இருக் உம் ஆனாலு அதையுமே வந்து குடுத் து சாப்ட்டுக்கிட்டுதான இருக்காங்
அ அதுதா அதுதா புடிக்குது அவங்களுக்கு
ஆமா
எங்க இப்ப சத்தான உணவுன் சொல்லி எதா ஒன்ன போய் எதாவ்து காய்கறிய குடுத்தா சாப்புடுறாய்ங்களா சாப்புட மாட்டாய்ங்க எனக்கு இப்ப கிரில் சிக் பிரஞ்சு பரைஸ் அது இது லொட்டு லசுக்க இந்த மாதிரி வாங்கதான் பிடிக்குது குழந்தைங்களுக்கும என்ன செய்ரியது டேஸ்ட் தான் பாக்குறாங்க பாக்குறதல யாருமே
உம் வேற அது பத்ததுதுக்கு மைனஸு சாசு
ஆஹ் அத விட இல்லாம் மோசம் வந்த மைனஸு சாஸு
ஆமாே ஏன்னா அதுவேஹ அதுவே டேஸ்ட் சாப்பிட்றங்க அதில் இதை வேறஊற்ற சாப்பீங்கன்னா அப்புற என்னா
அப்புறம் உடம்பு அதான் நூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ரெண்டு நாள் சாப்பிட்டா அடுடுத்த ஆயிரம் ரூபா ஆதுத்துக்குள்ள நிலவலக்கும் தான் சாப்பிடலாம் அளவா வச்சுக்கிட்டா நல்லது ப்ரோ வீக்ல ஒன் இல்ல வீக்ல டு வஸ்ு ஆஹ் அடிக்கடி வெளியே சாப்பிட்டா உடம்பு சுத்தமா போயிடும்
உம் ஆமா ஆமா ஒருஷ பேத்துக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு பத்து நாள்ில காட்டு அது என்னாலே கண்டுிப்பாச்ச சும்மா ந ு சொல்லி அப்படி விட்டுருவோம் அதுக்கப்புறம் பத்தா மறுபடியும் வந்து கொஞ்சம் பெருசா வந்து நிக்கும் அந்த மாதிரிலாம் வந்து ஒ ஏன்னா இப்ப விட்டமின் டி ஊற்ற சொத்து இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பிரச்சனை இருக்காது அந்த டையத்துல எமே தெரியாது சப்போஸ் அடுத்து ஒரு பத்து நாள்ு பதினஞ்சு நாள் அதோட அ மாதிரில தெரியும் சில பேடத்துக்கு உடனே சடனா டக்குனே வந்து இதாயிரும் காட்டிரோம் இப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே கஷ்டமா இருக்கும்
அது தெரிய மாட்டேக்குுது இப்ப சாப்பிடும் போது இப்ப என்ன பண்றா இப்ப ஆசைக்கு நல்லா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு சாசை எல்லாம் மைனஸ் எல்லாம் ஊி அதிகமா ஊத்தி சாப்பிறது இந்த சாசை அதிகமா பாத்த ரைஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் அவ்வளோ சாசு ஊித்தி சாிடுறாங்க
ஆம்மா பொழவு மாரி பார்த்தி
கொழம்பு மாரிப்ப பாரே சாஸ்ஸெல்லாம் லைட்டா தொட்டு சாப்பிடறதாசே கொழம்பு மாரி பெரட்டி சாப்பிடடுறாய்ங்க எ அவ்ளோவ அதுக்கு பின்னாடி எவ்வளோ தண்ணி ஊத்திருகாங்கலா பாவி இ சாப்பல்லாம் ஒகே ஒரு லிமிட்டிருக்கு அது எது அது சாஸெல்லாம் இவ்வளவுதான் சாப்பன்ருக்காவ தான ஊத்தி‌ சாப்புற தொட்டு சப்பர அளவுக்கு வெச்சிருக்கியான் இவங்க அதையே கெழம்பு மாரி ஊத் டலாம் ஆரம்பிச்டுங்க
உம் இதேதா அந்த தக்காளியே எல்லாரும் கத்தது கொழம்புல வர்ராங்க எல்லா திரு போட்டாங்க எல்லா சொல்றாங்க அப்பெல்லா வந்து ஆம்மா அப்பெல்லா வந்து து வேணா வேணா வேணா வேணா அப்டின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி அப்டியே தட்டு ஓரத்துல வெச்சுறது
கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லா வேணான்னு ஒதுக்கி வெச்சிருவோ இங்க சாஸ் ஆ வரும் போது மட்டு வாங்கி சாப்புறது உள்ளது
உம் ஆமா இத்தனைக்கு அதுல போட்டுதா அவனு விக்கிறா டொமேட்டோதா இது அப்டின்றது மாரில்லா விக்கிறா
மெயன் இங்ரிடியண் அதனால பின்னாடி அவன் என்னென்ன இது பண்றானு இருக்குல்ல அந்த பிரசர்வேட்டிவ்ஸ்லா இருக்குல்ல அறுமிக்கல்ஸ்லாம் கலக்கரா ல அதான மெயினு
ஆமா ஆமா இங்க இருந்தாலும் மேக் க்கள் வந்து அதல்ல விரும்பி சாப்பிறாங்க அப்புறம் நம்மளு சாப்பிட்டாதே அப்டின்ற மாரி எல்லா ஆசப்படுத்
அதா அதா எல்லாரு சாப்பிடுறாங்கன்னா அந்த டேஸ்ட் ஒட்டி இதுப்புறம் வேறவொண்ணு இல்ல டேஸ்டக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஹெல்த்துக்கு ஹெல்த தாண்டி டேஸ்டக்காகவாது சாப்பிடனு அது செரி அத சாப்புடுறாங்க ஓகே அத அளவா வெச்சுகிட்டா பிரச்சன இல்ல சிலபேர்லா அத லிமிடட்டா வெக்காம இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ப்ப சமைக்கிறத தாண்டி டக்குனுப்ப போனெடு ஸ்விக்கி அ ஸொமேட்டோவா எதோவொன்ல ஆடர போடு வீட்டு வரைக்கும் புட்டு வந்துருச்சு அந்த மாரி ஆயிபோச்சு
ஆமா ஆமா என்னா அலச்சல்றீங்க உம் வேற வழி இல்ல அப்டிப் அப்டியே பழகி இப்பெல்லா வந்து ஆன்லைன் வீட்டுக்கே வந்து கொண்டு வந் குடுக்குறோ நீங்க வெறும் பே பண்ணா மட்டும் போதும்
அப்டின்றனா ஆமா இப்ப என்ன பண்றாங்க டயர்டா இருக்கு எதுக்கு சமச்சுக்கிட்டு சமச்சா பாத்திரத்த கழுவணு பத்திரத்த தேய்க்கிற எதுவுமே இல்ல இதுனா வந்தா சாப்ட்டு கைய கழுவிட்டு குப்பையை தூக்கி இப்ப குப்பை தொட்டில போட்டமா முடிஞ்சு போச்சு அப்டின்னு நெனச்சிட்டு ஒரே ஆர்டரு அவ்ளோதா
அவள சிம்ப்ளா பாட்ட
அவ புதுச குடுக்குறானா பழச குடுக்குறானானு தெரியாது அவ கட்டி சூடு பண்ணி குடுத்து உட்ருவா நம்மளு சாப்ட்டு படுக்கணு ஏனா நேர்ல கூட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்லா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலு உடனே ரெஸ்பாண்டு பண்ண மாட்டா
ம் ஆமா ஆமா அது வந்து ரொம் ப ஒன்னு கொஞ்ச இதாத்தா இருக் கு என்னடா அப்டின்ற மாரிதா இருக்கு
அதா அதா நம்மளுக்கு இப்ப பழைய காலத்துக்கு நம்ம ஆ பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுட் ரொட்டின் ரொம்ப முக்கிய அப்ப இருந்த அப்ப இருந்த தாத்தாவங்களா பாத்தி ங்னா எவ்ளோ ஹெல்த்தியா எம்பது எழுவது வயசு இருக்கவங்ளா நடந்து இப்ப அம் பது அறுபது வயசுல இருக்கவங்களே நடக் க முடியல அந்த மாரி இருக்காங்க
ஆமா எதுக்கு அம்பது அறுது வயசுலா போறிங்க நாப்பது வயசுலயே இப்பலா வந்து தாண்றது ரொம்ப பெரிசா இருக்
அதுதா அது அ உண்மையிலயே அதுதா ப்ரோ சொல்லப்போனா ஃபேக்ட் நாப்பது வயச தாண்டி நாப்பத்தஞ்சு தாண்டிட்டாலே பெரிய விஷயந்தா போல சின்ன பசங்களுக்லா பத்தொம்பது இருபது வயசு பசங்களா ஹார்ட் அட்டாக் வருது அப்ப எப்படி போது பாரு
ஆமாமா எப்டி ஸ்டாப் பண்ண சொல்றிங்க அப்டி இப்டின் சொல்லி அப்டிதா போய்கிட்ருக்கு அவ அவே வந்து அ
அதா அதா அதா இப்ப நம்மளே இவ்ளோ பேசுறம்னாலு நாளைக்கு போய் சிக்கன் ரைஸாது ஒண்ணு சாப்டுட்டுதா இருப் போ அதா இப் போ சாப்பிடாம இருக்கப்போறதில்ல அளவா வெச்சுகிட்டா நம்மளுக் கு நல்லது அவுங்கவுங்ளுன் எடுத்துக்கிட்டா நல்லது
ஆமா அத போட்டு தேவ இல்லாம வந்து டெய்லியு சாப்ட்டுகிட்டு டெய்லி
ஆ டெய்லி ஆ சாப்படறது தப்பு ம் முடிஞ்சளவு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வீக்லி ஒன் டைம் இல்ல டூ டைம் டூ டைம்ஸ் கூட ஓகேதா அதுக்கு மேலயு அதே டூ டைம்ஸே அதிகந்தா
ஆமா வீக்லி டூ டைம்ஸ் அதிகந்தே
ஆ வீக்லி ஒன்ஸூ ஆ அப்படின்ற மாறி சாப்புட்லா அதுக்குமே நம்மள சாப்டணும் க்ரேவிங் ஸ் வந்தா நம்மளே ஒரு சிக்கனோ தோ எடுத்து நம்ம வீட்டுல நம்மபடி செஞ்சு கைப்படி செஞ்சு சாப்ட்டா அது வேற ஒரு இது
ஆமா வீட்டு மசாலா வீட்டோட டேஸ்ட் வீட்ல நம்ம பக்குவத்துக்கு நம்ம ச சமப்போ
ஆ நம்ம ஃப்ரஷ்ஷா நம்ம என்ன பண்றோமோ அத பாத்துக்கலா நம்மோ அது மாரி சாப் ட்டா கூட ஹெல்த்தியாருக்கு நம்ம ஏன்னா நம்ம வீட்ல சமைக்க நம்ம என்னென்ன போட்றோ எல்லாமே தெரியு
ஆமா ஆமா உம் அதனால வந்து நமக்கு ஒன்னு ப சோவிக்காது இதே வெளியன்னா வந்து அவெ என்னன்ன எங்கிட்டு எங்கிட்டோ போட்டு என்னென்னத்தயோ எடுத்தா அது அஆமே சுத்தமா இருக்கணு அந்த மாரி
செல எடத்துல அ இந்த வெ இன்ஸ்ஃபெக்ஷன் போறாங்க அதெல்லா நியூஸ்ல பாக்கம்போது அந்த கிச்சனெல்லா பாத்தம்னா நம்மளுக் சாப்படவே தோணாது அப்டி இருக்கு ஓட்டல் கிச்சன்ல்லா பாத்தா ஆனா வேறென்ன நம்மோது சாப்பாடு வரும்போது சாப்பாடூட தெரிய சாப்பிடனால கிது கிச்சன பாத்தம்னா அடாடா என்னடா இப்பிடி இருக்கு இங்கேயா சாப்ட்டோ இவ்ளோ நாள் அப்படின்ற மாதிரிதா இருக்கு
ஆமா ஆமா அந்த மாரிதா வந்து இருக்கு எல்லா எடத்துலயு அப்பிடிதா யாருமே வந்து அந்த மாரி வந்து க்ளீனா நீட்டா
ஹைஜீனிக்கா பண்றதில்ல இருந்தாலு சரி பண்றது இல்லைன்னாலு அந்த பண்ற குவாலிட்டிலியாவது ஒழுங்கா குடுத்துட்டா பிரச்சனை இல்ல
ஆமா அதுவுமே வந்து இல்ல அது மே ரொம்ப கம்மி
ஏனா தானானு இந்த செல எடத்துலல்லா பாத்தீங்கன்னா தக்காளி வாங்க தக்காளில்லா பழைய தக்காளி வாங்கி அப்டியே போட்றது
உம் ஆமா ஆ அந்த ஆ ஆமா அந்த மாரி இது பண்ணுவாங்க
அதா அதா சரி ப்ரோ அடுத்த கால்ல கூட பேசலா ஓகே யா